அ ஆ கேக்குதுங்களா
ஆ கேக்குது என்ன பண்றிங்க
தோ தோ ரொம்ப வெயிலா இருக்குது அப்டின்னு சொல்லிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கேன்
அப்படியா என்ன ஜூஸ்
வந்து லெமன் ஜூஸ் தான்
அப்படியா ஓகே
ஆமா அங்க வெயில் எப்டி இருக்குது
இன்னைக்கு கொஞ்சோம் பரவால்ல நேத்துல்லாம் ஈவினிங் கொஞ்சோம் மழ வந்துச்சு அதனால இப்ப கொஞ்சோம் காலைலல்லாம் நல்லா கொஞ்சோம் கூலிங்கா தான் இருந்துச்சு மழ வர மாதி இருட்டிடுச்சு அப்டிதான் இருந்துச்சு இப்போ கொஞ்சோம் வெளிச்சோம் தெரியுது கொஞ்சோம் வெயில் அடிக்குது ம் பாப்பாக்கு லெமன் ஜூஸ்ல்லாம் குடுப்பீங்ளா
இல்ல பாப்பா குடிக்க மாட்டாங்க அது அவுங்க பெரும்பாலுமே நறைய ஜூஸ் எதுமே குடிக்க மாட்டாங்க இது என எனக்காக போட்டேன் இந்த இது இருக்குல்ல பாப்பா வந்து இந்த சர்பத்து இருக்குல்ல அந்த தெரிமா சர்பு அது ஒரு லிக்விட் மாரி இருக்குமே
ஆமாம்
அந்த நன்னாரி சர்பத் மிக்ஸ் பண்ணி குடுத்தா குடிப்பாங்க
உம் உம் அதுல சாப்ஜா போடுங்க அப்ப நல்லா இருக்கும் கூலிங்கு இல்ல அது
ஆமா ஆமா ஆமா சப்ஜா போடுவோம் சப்ஜா வீட்லயே ரெண்டு செடி நிக்குது அந்த இத எடுத்துட்டு ஆமா ஆமா சும்மா அந்த மாதிரி கடையில ஜிஸ் வாங்கிட்டு வந்தாங்க அத குடிச்சிட்டு அந்த அதுல சில இதுல நிறைய சப்ஜியா சீட்டு போட்டு இருப்பாங்கல்ல அது வந்து அடியில அடியில ரொம்ப தேங்கிடுச்சி ஜுஸ் கப்புல சேரின்னு சொல்லி கீழே சும்மா கொட்டி விட்டோம் அது வந்து தண்ணி விழுற இடம் பைப்பு இருக்கிற இடம் அது எல்லாம் அப்படியே தானாவே முளைச்சு நிறைய செடி குட்டி குட்டியா நிறைய செடி வந்துருச்சு
அப்படியா
ஆமா அதுல பக்கத்துல உள்ளது புல்லுன்னு நினைச்சுட்டோம் நாங்க புடுங்கி போட்டுட்டு ஒரு ரெண்டு மட்டும் வச்சா அது நல்லா பெருசா வந்துருச்சு அதுவே நம்ம டெய்லியுமே ஜீஸ் போட்டு குடிச்சிடலாம் அந்த அளவு நிறைய இருக்குது
ஓகே ஒகே நாங்க எல்லாம் கடையில தான் வாங்குவோம்
நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்களே இன்னும் ஒரு டைம் இப்டி கடையில் எதாவது ஜீஸ் ஏதாவது வாங்குவீங்கள இல்லை சீட் வாங்கிட்டு அது அந்த ஜுஸ் போட்டு குடிச்சிட்டு சில இது ஒண்ணு ரெண்டு கீழே வி வேஸ்ட் ஆகும்ல
இல்லை இல்லைனாலுமே வீட்லயே இருக்குது அதான் அப்டியே மண்ணல போடலாமா சும்மா வே போடலாமா
ஆமா எதுவுமே நாங்க குழி தோண்டி அந்த மாதிரி எதுவுமே பண்ணல சும்மா கீழே கொட் ஆனது தான் ஆனா தண்ணி வந்து அதுல விழுந்துட்டு இருந்ததுனால அதுவா முளைச்சு வந்துருச்சு
நாங்க எல்லாமே கடைல தான் வாங்குறது அதுவாங்கி வீட்டுல ஜூஸ் போட்டு
சேரி சேரி அதே மாதிரி இப்போ வந்து அது நிறைய காய்சிட்டு சில அப்ப நம்ம வந்து அது காய்ஞ்சி போயிரும் கலர் வித்தியாசம் தெரியும் நம்ம பறிக்கிறதுக்கு ஒன்னு பச்சையா இருக்கும் அது வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அப்படி காஞ்ச கலர்ல அந்த மாதிரி ஒரு லைட்டா பிரரௌன் கலர் மாதிரி ஆயிட்டே வரும் அந்த கண்டிஷன்ல நம்ம பறிச்சு எடுத்து உள்ள இருந்து சீட எடுக்கணும் ஆனா கொஞ்சம் வேலைதான் இருந்தாலும் நம்மளுக்கு வீட்டுல இருந்தா நம்மளுக்கு லாபமும் வேற இல்லா எந்த ஒரு இதுவும் இல்லாம நல்ல ஹெல்தியா நம்ம வீட்லயே வ செஞ்சு சாப்பிட்டுக்கிற மாரி இருக்கும்
ஓ ஓ
அதுல இருந்து அந்த சிலப்போ நாங்க பறிக்காம அந்த மாதிரி விட்டுட்டோனா அந்த விதையே கீழே விழுந்து பக்கத்துல ஃபுல்லா நிறைய புதுசா முளைச்சு நிக்குது
ஏய் பறிச்சிருங்க
ஆமா ஆமா அது எப்பயாச்சும் இடையில மழை வந்துருச்ச மழையில நினைச்சிருச்சு அதனால வேஸ்ட ஆயிருக்கும் அப்படினு சொல்லிட்டு நான் பறிக்காமல் விட்டுடேன்
ஆம்
எல்லாம் எக் கீழே விழுந்து அப்படியே முளைச்சி முளைச்சி நிறைய வந்திருக்கு
உம் வேற என்ன ஜூஸ் லாம் போடுவீங்க
வேற வந்து பாப்பா கொஞ்சம் அந்த ரோஸ் மில்க்கு இதெல்லா பிடிக்கும் அதனால அந்த அந்த எஸ்என்ஸ் வாங்கி வச்சிட்டு சும்மா அந்த இது குடிப்பா எதுன்னா ஆப்பிள் ஜூஸ் அது மாதிரி ஏதாவது டெய்லி இப்ப வெயில் அதிகமா இருக்கனால டெய்லி ஏதாவது ஒரு ஜூஸ் அந்த மாதிரி இதா அது
ஆ சேரி சேர்
அதுக்கு அப்றோ வீட்ல இருந்து பெரிய நெல்லிக்கானு சொல்வாங்க இல்ல
ஆமா
ஆம்லா இருக்குல அந்த மரமு இக்குது அதுவு இப்ப சீசன் தானே அதனால கொஞ்ச அதுல இருந்து ஒரு நாலஞ்சி காய் எடுத்து அதயு ஜூஸ் போட்டு குடிப்போ
ஓ அது நல்லது இல்ல
ஆமா ஆமா முடிக்குலா ரொம்ப நல்லது அப்டிங்கிறாங்க அந்த சூடு அந்த கி இதுக்கு ரொம்ப அந்த சூடு ஒடம்பு சிலவங்களுக்கு இருக்கு பாத்தீங்களா அவுங்ளுக்கு ரொம்ப நல்லது அப்டினு சொல்றாங்க நீங்க என்ன மாதிரி ஜூஸ் எல்லா குடிப்பீங்க
ஹலோ
கேக்குதா
ஆ கேக்குது சொல்லுங்
நீங்க எந்த மாதிரி ஜூஸ் குடிப்பீங்கன் கேட்டே
ஆம் நாங்க ஆப்பிள் ஜூஸ் அப்பாவுக்கு வந்து ஆரஞ்சி ஜூஸ் சாத்துக்குடி லெமன் இந்த மூணு ஆ குடிப்பே அதனால அத அடிக்கடி போட்டு குடிப்போ
செரி
ம் இந்த ப்ளூபெரி ஆப்பிள் மாதுளை அது எல்லாமே குடிப்போ ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இது குடிப்போ
செரி செரி ஆனா இந்த மாதிரியான மாவுச்சத்து உள்ள ஃப்ரூட்ஸ் இருக்குல இந்த ஆப்பிளு மாதுல இந்த மாதிரியான பொருள்லா வந்து நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கிறத விட சும்மாவே கடிச்சி சாப்பட்றதுதா ரொம்ப சத்து இருக்கு அப்டின்ற மாரி சொல்லுவாங்க
ஆ இருந்தாலு வெயில் டைம்ல குடிக்கதானே தோணுது சாப்ட தோண்லல
இல்ல பாப்பா நல்லா கடிச்சி சாப்ட பழகுனதுக்கு அப்றோ ரொம்ப ஜூஸா அவாய்ட் பண்ட்டு
ஸூ அதா சாப்டுவே
சரி சரி
ம் அப்றம் ம்
அதுக்கப்றோ இந்த இது கிர்ணி பழோன் சொல்லுவாங்கல
ஆமா ஆமா
ஆ அது ஜூஸு இப்பதைக்கு இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்ல
நல்லதுதா குடிங்க
ம்
நாங்க தர்பூசினியு வாட்ரு மெலனு குடிக்லா அதுவு ஜூஸ் அடிச்சிருவோ
சரி சரி
வந்து
பாப்பாதா அது வந்து எப்டி குடுத்தாலுமே சாப்ட மாட்றா ஆனா வந்து பாத்துட்டு வெளியலா பாக்குறப்போ கடையில பாக்குறப்போ வாங்கி கேட்டு அடம்பிடிச்சாங்க செரின் சொல்லிட்டு வாய்ங் வந்து குடுத்தா வீட்ல சாப்டவு இல்ல ஜூஸாது எடுத் து குடுப்போனு ஜூஸுமே இது பண்ண மாட்றாங்க அது என்னதாம் பண்றதுன் தெர்ல இந்த ஃப்ரூட்ஸுக்காகவு இந்த ஜூஸ் குடிக்க வெக்கிறதுக்காகவு என்னதாம் பண்றதுன் தெரில அதுதா எடுத்துக்க மாட்றாங்க ரொம்பா
நீங்க வந்து மத்த ஸ்நாக்ஸ ஃபுல்லா கட் பண்ணிருங்க எதுவுமே இல்லாம இருந்தா அத குடுக்கிறாளான் ட்ரைப் பண்ணி பாருங்க
அதா அதா இப்போ கொஞ்சோ கொஞ்சோ இந்த இந்த ரோஸ் மில்க்கு கொஞ்சோ இந்த சர்பத்து அந்த மாதிரி மட்டு கொஞ்சோ இப்பதா குடிக்க ஸ்டார்ட் பண்றாங்க முன்னாடி ஜூஸுனாலே அதுவு ஒரு டைம் ஒடம் செரியில்லாம வந்திருந்ச்சி அப்போ அந்த ஓ ஆர் எஸ்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்ளா ஒரு பாட் அந்த இது வந்து வாங்கி குடுத்துந்து வாமிட்டு அப்டின் சொல்லிட்டு
ம்
அது குடிச்சிதுலந்து அது வந்து அன்னைக்கு வாமிட்டுனோன்ன அது அவுளு மருந்து மாதிரியே தெரிஞ்சிருச்சி
ஓ ஓ
அன்னைக்கு வந்து பயந்துட்டு அதுலேர்ந்து ஜூஸ அவாய்ட் பண்ணிட்ட அதுக்கு முன்னாடி நல்லாதா குடிச்சிட்ருந்தா
ஓ என்ன சாத்துகுடி சாத் த்துகுடிலா குடுக்லா நல்லது அதுலா
ஆமா ஆமா
ம்
அதே மாதிரி பழம்மே முன்னாடி எல்லா வாழப்பழம்மார் க்கட்டு பப்பாளி எல்லாமே கொஞ்சோ கொஞ்சோ சாப்ட்டவுங்கதா இப்போ சுத்தமா எந்த பழமுமே சாப்படத்து புடிக்க மாட்டு இங்க வீட்லயே இங்க கொ ம் ம் பப்பாளி மரோ இருக்குது கொய்யாப்பழோ இருக்
பப்பாளிலா சாப்ட்டா அல கூலிங்கில்ல நல்லாருக்கு பிரைட்டாவு இருக்கு எதா டிஃப்ரெண்டா கட் பண்ணி அப்டி எதா வெச்சி குடுத்து பாருங்க
ஆமா ஆமா
ம்
அப்பறோ இந்த பப்பாளி இருக்குலே இங்க எங்க வீட்லே பப்பாள்னு இக்குது அத வந்து நாங்க என்ன பண்ணுவோனா பாப்பாக்லா அந்த பாப்பாக்குலா அந்த பப்பாளி இருக்குல கேக்குதா
ஆ கேக்குது விட்டு விட்டு கேக்குது
அப்டியா இந்த பப்பாளி இருக்குல்ல
ஆ
அத வந்து இந்த வெயிலுக்கு வெயில் நேரத்துல வந்து நம்ம கின்னுக்குமே போட்டுக்லா நல்லா பிரைட்டா இருக்கு ஒடம்பு ஃபுல்லா
ஆ நாங்க போடுவோ அதும் போடுவோ தக்காளியும் போடுவோ ஸ்கின்னுக்கு ஃபேஸ்ல மட்டு அதுக அது போட்டு கொஞ்ச நேரத்துலியே அப்டியே ஜில்லுனு இருக்கு அப்றோ ஃபேஸ் வாஷ் பண்ணிருவோ பப்பாளி இப்ப கெடைக்கல கெடச்சா போட்டுபோ
ஆமா ஆமா நல்லாப் பழுத்து இல்லேனா செலப்போ கொஞ்சோ சாப்ட முடியு ரொம்ப ஓவராப் பழுத்தாலு நல்லாருக்காது பாத்தீங்ளா அந்த மாரி கண்டிஷன்ல இருக்கறது அப்டி பாப்பா ஒடம்புல நல்லா இது ஒடம்பு ஃபுல்லா தேச்சி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிம்ஷ விட்டுட்டு குளிக்க வைப்பே
ஆ நல்லா இருக்கு
ஆ அ
ம்
வேற இந்த நாங்க வந்து சின்ன புள்ளையா இருக்கும்போது இப்ப போடுறதுல முன்னாடி வந்து இந்த தக்காளி இருக்குல அது ல கொஞ்சோ மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் இருக்குல்ல அது வு சீனி இருக்குல்ல ஒயிட் சுகர்
ஆமா
அதையுமே அப்டி தேய்ச்சிட்டு அதெல்லா போடுவோ அது கரெக்டா தப்பானே தெரியாது ஆனா அப்ப அது ஒன்னு தா உண்டு எங்களுக்கு தெரிஞ்சது அதுதா
ம்
அந்த மாதிரில்லா பேஸ்கு போட்டா கொஞ்சோ பிரைட்டா இருக்கு அப்டின் சொல்லுவாங்க
ம்
ஆமா இந்த வெயிலுக்கு ஏதாது ஒண்ணு போட்டு தானே ஆகணு வேற ரொம்ப பிம்புள்ஸ் வருது அந்த மாதிரி எல்லா ரொம்ப பிரச்சன வருது அதனால ஏதாது ஒன்னு சும்மா அ நானு இந்த பப்பாளிய கொஞ்சோ ட்ரை பண்ணுவே பிம்பிள்ஸ்ல்லா போகாது ஆனா கொஞ்சோ பிரைட்டா இருந்தா மாதிரி
ஆமா ஆமா ம் ஃப்ரூட்ஸு அ எ நல்லா சாப்டாலே ஃபேஸ்ஸு பிரைட் ஆகுமா
ம்
ம் பாப்பாவு நல்லா வாழப்பழோ பப்பாளில்லா குடுக்கலா கொஞ்ச ட்ரை பண்ணி குடுக்க பாருங்க
அதா அதா இனிமே ஏதாது புதுசா ஏதாது மெத்தேடுதா இலன்னா வெளியே இந்த ஸ்கூல்குளா விட்டப்ரோ பக்கத்துல உள்ள பிள்ளைங்க சாப்பறத பத்தி சாப்டுவாங்களோ என்னமோ தெரில
ம் வாய்ப் இருக்கு
ஆமா அப்டிதா பழக்குனு வேற நம்ம வீட்ல நம்ம எவ்ளோ சொன்னாலு நம்ம சாப்ட்டு அந்த மாரியே இப்டி தா இருக்கு டேஸ்டா இருகுன்னு சொல்லி புரிய வச்சா லுமே புரிஞ்சுக்க மாட்றாங்க
ம்
செரி போக போக சாப்புடுவா அப்டின்னு நெனைச்சிட்டு விட்டே நானு
ம்
சேரி செரி பாக்கலாமா அப்ரோ பேசுறே கொஞ்ச வேல இருக்கு
ஆ